எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்பவே நல்லா இருக்கே என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சோ சிம்ப்ளான சமையல் வேகமாவே முடிஞ்சடுச்சு நீங்க என்ன சமைச்சிங்க இன்னைக்கு
நானும் ரொம்ப சிம்பிளா சமைச்சே தயிர் சாதமு உருளை கெழங்கு பொறியலு
ஓ செரி செரி
நீங்க என்ன சமைச்சுங்க
நான் வந்து இன்னைக்கு வீட்ல் இந்த வெங்காயம் மல்லித்தழ இதை வெச்சு ஒரு தொக்கு குமாரி ஒண்ணு பண்ணுவ அது வந்து கொஞ்சோ வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கு அதனால அதுதா பண்ணிருந்த அதனா நம்ம ரைஸ் மட்டு பண்ணிகலா
தனியா குழம் தனியா தனியா தூள் தான சொல்றீங்க
இல்ல இல்ல கொத்தமல்லி எல ஓ அதுவு வெங்காயமு வ ச்சு ஒரு தொக்கு மாரி பண்ணியாச்சு அதனால நம்ம ரைஸ் மட் டு வச்சு மிக்ஸ் பண்ணிக்லா எப்ப வேணுமோ அது மாரி மட்டு பண்ணியாச்சு இன்னைக்கு
சரி சரி சரி எப்டி செய்வீங்க அது நான் இது வரைக்கு கேள்விப்பட்டதில்ல
அது வந்து அதுக்கு மசால் வந்து என்னனா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு அர ஸ்பூன் வெந்தயம் வறுத்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணு அதுக்கடுத்து பாத் பாத்தீங்னா கடாயில வந்து நம்ம நல்லெண்ணெ மட்டுந்தான் இதுக்கு பயன்டுத்துவோ நல்லெண்ணெ ஊத்திட்டு அதுல சின்ன வெங்காய கொஞ்சோ நல்லா போட்லா ஒரு கைப்பிடி எவ்ளோ வேணுமோ நம்ம போட்டுக்லா அதுக்கடுத்து பெரிய வெங்காயமு ஒரு ரெண்டு வெங்காய குட்டி குட்டியா நல்ல நீட்ட நீட்டமா நறுக்கி ரெண்டையு போட்டு வதக்கிடுவோ நல்லா வதக்கி அந்த கண்ணாடி பதம் வருல ஒரு லைட்டா ஒரு பிரவுன் கலரா மாறுல்லீங்களா அந்த டயத்துல வந்து கொத்தமல்லி நல்ல ஒரு கொட்டுக் ஒரு கொத்து கொத்தமல்லி வாங்கி அத கழுவி கொஞ்சோ பெருசு பெருசா எப்டினாலு கட் பண்ணி அதை அந்த வெங்காயத்தோட சேத்து வதக்கிடணு வதக்கி ஆற வச்சிரணு அடுத்து வந்து புளி அதுக்கு வேணு புளி வந்து மிக்சில அரைக்கறது இல்ல தக்காளி சேக்க மாட்டோ இதுக்கு வந்து புளி சேப்போ புளி வந்து எப்டின்னா ஆ தண்ணி எதுவுமே இதுல சேக்க கூடாது ஏன்னா தண்ணி இல்லாம இருந்தாதான அது ரொம்ப நாளு கெட்டு போகாம இருக்கு அதுக்காக என்னனா எண்ணெய்ல வந்து அ புளிய போட்டு வ வதக்கணு புளி வந்து நல்லா கிறிஸ்பி ஆய்ச்சுன்னா மிக்சில நல்லா வேமாவே நல்ல கிறிஸ்பி ஆய்டுச்சுன்னா ஈஸியா அரைச்சிட்லா அதுக்காக இது பண்ணிட்டு அடுத் து மிக்சில வந்து இதெல்லாம் அரச்சிர்னு அந்த புளிய ஃபர்ஸ்ட் அரச்சிட்டு புளிகூடவே சேத்து இந்த வெங்காயம் மல்லி த்துல வதக்கி வச்சிருந்தோல்லைஙளா அதையு சேத்து அரச்சு அரச்சு எடுத்து வச்சறனு அடுத்து திரும்ப கடாய்ல எண்ணெ ஊத்தி கடுகு சீரகம் பெருங்காய போட்டு அதுல மெளகாத்தூள் ஒரு ரெண்டு இல்ல மூணு ஸ்பூன் போடலா போட்டுட்டு நா அரச்சு வச்சு அந்த வெங்காய கொத்தமல்லி இத போட்டுட்டு நல்லா வதங்கணு எண்ணெ பிரியும் போது அந்த மொதல்ல அடிச்சு வச்சோல்ல அந்த கடுகு மல்லி பவுடர் அந்த பவுட்ர போட்டு கொஞ்சோ நல்லா அல்வா பத மாரி வரு அப்ப வந்து இறக்கிடணு நல்லா ஆறுனதுக்கு அப்பறமா ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சுட்டோனா சூப்பரா இருக்கு ஆமா நா எப்பமே ஒரு வாரதா இருக்கு
பிரிஃட்ஜ்ல வச்சுட்டீங்ளா வெளியவே
ஆமா பிரிஃட்ஜ்ல வப்பே அதாவது வீட்ல வந்து வேமாவே காலி ஆய்டு ஏனா எல்லால் வந்து ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் வரைக்கு கூட நல்லா இருக்குனு சொல்றாங்க
சரிங்க சரிங்க சரிங்க சமையல்ல எக்ஸ்பர்ட்டா
அப்படி இல்ல கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா சமைக் ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் எதாவது சும்மா யூடியூப்ல ஒக்காந்து சமையலா பாத்து பாத்து ட்ரை பண்றது
நல்லதுதா தோழி கத்துக்குறது இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சமைப்பே ஆ இவரு ரெகுலரா நம்ம வீட்டுல எப்பவும் சமைக்கிறத திரும்ப திரும்ப சமைப்பது தவிர வித்தியாசமா எதுவு இது வரைக்கும் கத்துக்கினது இல்ல
ஓ சேரி சேரி எனக்கு வந்து அந்த மாரி சமைக்க ரொம்ப பிடிக்கு நீங்க வந்து எப்பயுமே ஒரே இதுனா கொஞ்ச யோசிப்பாங்க அதே ஒரே‌ஒரு‌ சிக்கன் எடுத்த ஒவ்வொரு தடவையு ஒவ்வொரு விதமா வச்சோம்னா கொஞ்சம் இன்ர்டஸ்ட்சா சாப்பிடுவாங்க எல்லாருமே
ஓகே இல்ல சில நேர எதாச்சு சொதப்பிடிச்சுன்னா என்ன பண்றது
அத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்டுபாங்க வேற என்ன ஒன்னும் கஷ்ட தெரியல நா கேட்டுட்டுதா நா சமைக்க உக்காருவே எப்டி வந்தாலு ஓகே வா அப்டினு அதெல்லா ஒண்ணு இல்ல‌ நீ ட்ரை பண்ணு ஓகே அப்படினு சொல்லுவாங்க ஆனா கடே கா கடைசியா அது பெஸ்ட்டா வந்துரும் எப்டியுமே கரே க கண்டிப்பா வந்துடும் ஏன்னா யூடியூப்ல பா்கறோம்னா நம்ம நறையாது பாப்போ அதுல ஒரு சிலரோடது மட் டுந்தா நமக்கு சக்சஸ்ஸா இருக்கும் அதனால அவங்க சேனல்ல தா நாம்ம நறைய பாப்போ அதுனால அது கரெக்டா வந்துரு
லா செய்வீங்களா தோழி
இல்ல அது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நா இப்பதா ஒண்ணு எடுத்து வச்சே கருப்பு கவுனி அரிசில அத நா இன்னும் பண்ணல நேத்து அதனாலதா சேரி எப்பவுமே இந்த மாரி செய்றோ கொஞ்ச‌ எதாவது ஹெல்தி விஷய எதாவ செய்யலாம் அப்படின்னு சொல்ட்டுதா நே‌த்து கருப்புக்க கவுனில ஒருத்தங்க போட்ருந்தாங்க ஆனா அது எனக்கு இன்னு சரியா நீ கி இன்கிரிடன்ட்ஸ்லா ஞாபகமே இல்ல அவங்க ஆனா ரொம்ப ஈஸியான பொருள் வச்சு லட்டு பிடிச்சிருந்தாங்க அதனால தான் வாங்கி வச்சிருக்கே இன்னக்கி ட்ரை பண்ணனும்டு ஆமா
சரி சரி அது புட்டு மாதிரி கூட செய்யறாங்க தோழி அந்த அரிசிலே
இல்ல எனக் கு ஆவில வேக வைக்கிறது எனக்கு தெரியாது அதா எ பிரச்சன மத்ததெல்லா செஞ்சிருவே
ஓ
என்ன சொல் பீஸா செய் சொல்லுங்க செஞ்சுருவே பர்கர் சொல்லுங்க செய்வே எல்லாமே செய்வே ஆனா எனக்கு இந்த ஆவில வேகறது மட்டு பிரச்சன ஏன்னா என் டவுட் வந்து ஏகப்பட்ட டவுட் இருக்கு நீங்க இப்ப இட்லி ஊத்து அப்டின் சொல்ட்டினா எனக் இட்லியே வராது அதா ஒன்னு எனக்கு என்னனா நா கேள்வி நறைய கேப்பே சர் தண்ணி கொதிச்ச ஒட்னே ஊத்தணு சொல்வாங்களா சிம்ல வெக்கணுமா மீடியம்ல வெக்கணுமா ஹை ஃப்ளேம்ல வெக்கணுமா கேள்வி கேட்டேருப்பே அதனாலே கொஞ்சோ எல்லாருமே வந்து நா கேக்கற கேள்விலே இது வன்ட்டு எனக்கு தெளிவான ஒரு ஆன்சர் யாரு குடுக்க மாட்டாங்க ஏன்ன இத்தன கேள்வி கேக்குறன்ட்டு ஓடீறுவாங்க அதனால அட போங்கடா அப்டின்ட்டு விட்றது
இட்லி எப்மே ஆ தண்ணி கொதிச்சதுக்கப்றோ தா ஊத்தி வெப்பாங்க மீடியம்ல எ வெக்கணு அவ்ளோதா மீடியம் முன்னா ஃபு ஃபுல்லா கூட வெக்லா சிம்லல்லா வெக்கக் கூடாது ஃபுல்லா குட வெச்சாக்குட ஆ ஃபுல்லா கூட வெச்சீங்ன்னா அந்த பத்து நிம்ஷத்லே வெந்துர்து
ஆ எனக்கு இந்த ஆவில வேக வெக்றது வராது ஆ
நா டைமிங் பாப்பே பாத்துனு நேரம் பாத்துட்டு பத்து நிமிஷொ ஆச்சு ஆஃப் பண்ணிடுவே அதே மாரி பாத்தீங்கன்னா இட்லி வெந்துட்டு இருக்கு ம்
நா அதா வீட்ல வந்து கேப்பே எங்க அத்தட்ட கேட்டேனா அவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணு இல்ல நீ எடுத்து பாரு விரல விட்டு பாரு வெந்துருச்சுன்னா எடுத்துக்கோ வேக கட்டி இன்னொருத்தற வேக வச்சு அப்டினு சொல்லுவாங்க ஐயோ என்ன இது பதிலு அப்டின்னு சொல்லிட்டு
அதா அ பத்து நிம்ஷோ தா அதிக பட்ச்சோ அது அதுவே போது இட்லி ஆமா அந்த கருப்பு கவுனியரிசி ஆ கருப்பு கவுனியரிசி நானு ஒரு முறை புட்டு கூட செஞ்சிருக்கே நல்லாதா இருக்கு
ம் ஆனா அது அது வந்து ரொம்பவே அது இயற்கையாவே ரொம்ப சுவையா இருக் கு சொல்றாங்க அப்டியா அது எப்டி பண்ணாலு கொஞ்ச டேஸ்ட் ரொம்பவே நல்லா
ஆனா நார்மலா நார்மலா நம்ம புட்டு செய்யறதவிட அது அருமையா இருந்துச்சு அந்த கருப்பு கவுனி அரிசியில செய்யும்போது அவ்வளோ என்ன எப்டி சொல்றது த ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு நம்ம ஒடம்புக்கும் ஹெல்த்தி ஆ நம்பக்கு ஒடம்புக்கு நல்லது ஆனா நல்லாவே இருந்துச்சு தோழி
நா வந்து சும்மா சொன்னே இந்த மாதிரி நா வந்து நேத்து வந்து ஒரு இதுல பாத்தே அவுங்க வந்து பேன் கேக் கா செஞ்சிருந்தாங்க இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வயிறு வந்து ஃபில்லிங்கா இருக்குனு எனக்கு என்னனா ஸ்கூலுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு யோசிச்சு லஞ்சுக்கு யோசிச்சு முடியல எனால அதனால செரி நம்ம எதாது இந்த மாரிச் செஞ்சு வச்சுடோனா கொஞ்ச நல்லாருக்குமோ அப்டின்தா நா யோச்சது அவுங்க என்ன சொன்னாங்கனா ஃபிலிங்கா இருக்கு அப்டின்ற மாரி போட்ருந்தாங்க சும்மா ஒரு பேச்சுக்குதா சொன்னே எனா நேத் துதா நா வீடியோ பாத்து இது பண்லாமான்தா சொன்னே நேத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நைட்டுக்கு அயோ என்ன பண்றது ஆனா நீங்க புட்டு செஞ்சு நல்லா வருது
திரும்ப திரும்ப பாத்து செக் பண்ணா அது வந்துர்து தோழி ஆமா அன் அந்த மாரி அரிசிலா நம்ம யூஸ் பண்ணா கொழ்ந்தைங்க உடம்புக்கு நல்லது
ஆமா
ம் எத்தன கொழந்தைங்க தோழி உங்குளுக்கு ம் ஆம் பாயா கேலா
பாய்ஸ்தா ரெண்டுமே பசங்கதா அவுங்க கொஞ்சோ வெயிட்டு கம்மியா பெறந்தாங்க அதனால கொஞ்சோ இந்த மாரி நம்ம சேக்கணு அவுங்குள்க்கு அப்டின்ட்டு கொஞ்சோ
ம்
அதுல கவனோ அதிகமா செலுத்தறது ஸ்கூல்லயு கொஞ்சோ நெறைய ரூல்ஸ் போட்றாங்க இதுக்கும் அவுங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்ராங்க
ஓ சரி ச எனக்கு ரெண்டு பெண் கொழந்த
அ என்ன படிக்றாங்க
ஆனாப் பாப்பா ஒருத்தரே ஒன்னாவுது வகுப்பு படிக்கிறாங்க இன்னொரு பாப்பா பால்வாடி போறாங்க
ஓ சேரி சேரி எப்டி ஸ்கூல்ல என்ன மாரி இதுலா கொண்டு வரணு எது சொல்றாங்ளா ரூல்ஸ்லா லன்ச்சி இதுதா
இல்ல இல்ல இல்ல ஆ அப்டி இல்ல ரூல்ஸ்சு அ ஆ நம்ப குடுக்றதுதா ச சம்டைம்ஸ்சு நம்ப குடுக்காம விட்டுட்டா கூட எதுவு சொல்ல மாட்டாங்க கொழந்த வேணா எனக்கு அப்டின் சொ சொல்லிட்ச்சின் சொல்ட்டு நம்ம வெக்காம விட்டுட்டோமா அது ஒன்னும் இஷூயூஸ்லாங் கெடையாது நார்ம்லா நம்பப் பாத்திங்னா அ கான்வென்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி ஸ்கூலுன்றத் னால பிரச்சன இல்ல இப்ப சி பி எஸ் சி அந்த மாரி நீங்களாதா கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ்னா இத்தா எட்த்துட்டு வர்ணு சாப்பாடுன்னா இதுதா அப்டின் எடுத்துட்டு வர்ணு இங்க அப்டிலா இல்ல நம்ப விருப் ப்பபடிதா எல்லாமே
இப்போ தம்பி வந்து எங்ளுக் பாத்தீங்னா செகண்ட் ஸாண்டர்ட் போகணு அவுங்க என்ன சொல்ட்டாங்கனா ஃபர்ஸ்ட் ஸாண்டர்ட்தா ஏற்கனவேப் படிச்சாங்க அந்த சேத்தப்போ வந்து வயசு கம்மின் சொல்ட்டு அந்த ஸ்கூல்ல சொல்லவே இல்ல எங்ளுக்கு அவுங்க வந்து மெட்ரிகுலேஷன்லதா ஃபர்ஸ்ட்டு சேத்துருந்தோ வயசு கம்மின் சொல்லிர்க் கனுல்ல அவுங்க சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டாங்க இப்போ இந்த ஒர்ஷ் ட்ட நாங்க வந்து திடீனு சி பி எஸ் சி மாத்தலாமா அப்டின் சொல்லி நாங்க பாக்கும் போது சி பி எஸ் சி ஸ்கூல் போய்ட்டோ அவுங் என்ன சொ ல்ட்டாங்கனா நீங்க டென்த்து படிக்கம் போது ஹால் டிக்கெட் வராம ப்ராப்ளம் வந்துரு. அதுனால நீங்க திரும் ஃபர்ஸ்டான்டடு நீங்க படிக்க வெச்சிங்ன்னா மட் டுதா நல்லது இல்லாட்டி நீங்க கடேசி வரிக்கு மெட்ரிக்குலேஷன்ல மட்டுதா போட முடியுன் சொல்ட்டாங்க. எங்களுக் வந்து கொஞ்சோ யோசன ஏனா இப்வே சி பி எஸ்‌ இ மாத்தணுன் நாங்க நெனக்கல ஒரு வேள ஃபியூ ச்சர்ல நம்ம மாத்த முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன் வருதே என்ன பண்றதுன் யோஸ் ட்டுதா சி பி எஸ் இ ய மாத்துணு. எனா நம்ம பின்னாடி நம்ம மாத்தன் நெனச்சாலு மாத்த முடியாதுன்றாங்கன்ட்டு ஆனா எனு இது இந்த ஸ்கூல் பரவால்ல சி பி எஸ் இ எவ்ளோ கூட பரவால்ல மொதோ வந்து சப்பாத்தி குடுத் தாலே அது ஹெல்த்தி இல்லன் சொல்லுவாங்க.
அச்சச்சோ ம் ம்.
பன்னீர்தா குடுத்துருப்பே இதல்லா குடுக்க கூடா து இனிமே அடுத்தடவ அவுங்க என்ன சொல்வாங்ன்னா குடுத்து உட்டு அம்மாப் பாக் கிட்ட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டா கூட பரவால்ல. அவுங்க என்ன சொல்லிருவாங்கனா அடுத்தடவ நீ இத க் கொண்டுவந்தேனா டிஃபன் பாக்ஸ் வாங்கி வெச்சிருவேன் சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்தா டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லா பிடிங் வெச்சிருவாங்களா சாப்பட தரமாட்டேன் சொல்ட்டு. வாங்கியே வெச்சிருவாங்களா அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இர்ந்தெல்லா வாங்கிருக்காங்களா. அதனால ரொப்போ பயப்படுவாங்க. இப்புக் நா த சப்பாத்தி குடுத்து உட் டா கூட இல்லடா ஹெல்த்தின் சொன்னா கூட பயப்படுவாங்க இந்த ஸ்கூல்ல கெடையாது இவுங்க வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா இந்த ஃப்ரைடு சிக்கன் இந்த மார்லா குடு போலைங்ளா குடுப்பாங்கல்ல கே எஃப் சி இந்த மாதிரி அதாவ்து நாங்க வந்து ஸ்நாக்ஸுக் மட் டு கண்டிப்பா ஜங்க் அலோ பண்றதுல்ல. நீங்க அதுக்கு லன்ஞ்சுக்கு கூட நீங்க நூடுல்ஸ் இந்த மாரி கூட குடுத்து உட்டுக்கங்க ஒன்னு ப்ரச்சன இல்லன் சொல்ட்டாங்க அவ்ளவா கண்டுக்க மாட் ட்டோ ஒன்னு ப்ராப்ளம் இல்லட்டாங்க. எனக் அந்த யோசுச்சு யோஸ்ச்சே எனக் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு ஸ்நாக்ஸுக்லா. நீங்க என்ன
நா ஃபுரூட்ஸ்தா அதிகமா குட்த்தம்ப்வே. பழங்கள்தா மாதுளம்பழம், ஆப்பிள் ம் வாழப்
மாதுளம்பழம் பாருங்க நா இந்த பழமே நா மறந்துட்டே பாருங்க இப்பதா ஞாபோ வருது. வெறு ஆப்பிளா வாங்கிட்டு வேற என்ன குடுப்பிங்க நீங்க மாதுள
ஆ ஆப்பிள் அவோ அதிகமா சாப்புறது இந்த மூணு பழந்தா வாழப்பழமு அ ஆப்பிளும் மாதுளம்பழம். திராட்ச கூட அவ்ளோ விரும்பி சாப்ட மாட்டாங்க‌. சம் டைம்ஸ் எப்யாவ்து கேக் எதாவது குட்த்தனுப்புறது. முறுக்கு ரொம்போ பிரியமா சாப்பறது மு ஆயில் ஐ
எதோ நீங்க சொல்ல சொல்ல தா எனக் நறைய ஞாபவமே வருது இதெல்லா நா குடுக்கவேல்ல ரொம்ப நாள் ஆய்டுச்சு.
முறுக்கு சாப்டுவாங்க அதிகமா முறுக்குதா சாப்ட்றது. ஆனா நானூ ஸ்கூலுக்கு மட்டு குடுத்தனுப்றது தில்ல. கூல்லதா எதாச்சு இந்த மாரி பழங்கள் குடுத்தா ஸ்கூல்லதா சாப்ட்டுர்றாங்க. வீட்ல சாப்ட மாட்றாங்க அதுனால வேணும்னே அவளுக் புடிக்குதோ புடிக்லியோ குத்தம்ச்சுட்டா அவுங்க டீச்சர் சொல்லும் போது சாப்ட்டுர்றாங்க.
ஆ
நம்பளயன்னா ஏமாத்துறாங்க கொழந்தைங்க.
ஆமா.
அதுனால நானு அவ புடிக்ல சொன்னாலு புடிக்கலன்னா நீ ஃப்ரெண்ஸுக்கு யாராவது குடுத்துடு சொல்ட்டு அமிச்சுடுவே. அதுக்கப்புறோ அம்மா சாப்ட்டம்மா அப்டின் வந்து சொல்லுவாங்க சாய்ந்தரோ வந்து
ஆ சரிங்க தோழி நம்ம இன்னொரு நாள் பேசுவோ ஆ சரிங்க தோழி நம்ம இன்னொரு நாள் பே சுவோ ஆ நன்றி தோழி ஆ